போன் பண்ணிட்டு இருக்கீங்க ஹலோ
ஹலோ கேக்குதா
ம் கேக்குது வணக்கம் தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மாதா இருக்குங்க சொல்லுங்க
ம் உங்களுக்கு எதாச்சு ஸ்பெஷல் டேலண்ட் அந்த மாரி நீங்க எதாச்சு டிராயிங் இல்ல சிங்கிங் அந்த மாரி எதாச்சு பண்ணுவீங்களா
இல்லயில்ல அந்த மாரில்லா எதுவு இல்ல என்ன டான்சிங் வேணா பண்ணுவாங்க
ம் டான்ஸ் சூப்பரா ஆடுவீங்ளா என்ன
சுமாரா ஆடுவேன்
எனக்கு டான்ஸ் சுத்தமா வராது நா வேடிக்க மட்டுந்தா பாப்பேன் ஆனு பாத்துட்டுருப்பேன் யாரு டான்ஸ் ஆடுனாங்கனா யா அப்பிடி பாத்துட்டுயிருப்பே அப்புறோ வீட்டுக்கு வந்துருவே
செரி
ஏன்னா எனக்காடத் தெரியாது
ஓ அப்பிடிங்களா சேரி சேரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்க் அந்த மாரி இருந்துச்சுன்னா டான்ஸ் ஆடுறக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோ தனியா ஆடுறக்கு ஆ ஓ ஹஸ்பண்ட் மட்டு இருப்பாங்க பையன் மட்டோ இருப்பா அப்பப்போ மூடு வந்துச்சுன்னா அப்பப்ப ஆடிட்டுருப்போ நானு தம்பியு மட்டோ
ஓ பரவாயில்ல ம் எனக்கு ஏ ஹஸ்பன்ட் முன்னாடி டான்ஸ் சாடுகுது வியாது நிக்குறதுக்கே ஒரு மார்
அ அதெல்லா பயங்கரமா நாங்க ஆடிட்டுயிருப்போ ஒவ்வொரு டைம் அவரே சேந்து ஆடுவாரு
நல்லா இருக்கு இல்ல
ஒவ்வொரு பேக் மே மேக்சிமம் மூடவுட்டா இருப்பாரு நல்ல மூடா இருக்கும்போது சேந்து தம்பி கலாயிச்சிட்டு அப்பிடியே ஆடுவாருங்க எங்கள்து நெறைய ஃபேமிலி ரீல்ஸ் த் எல்லா இருக்குங்க எங்க நாத்தனார் எல்லா எழுப்பாங்க நெறைய ரீல்ஸ் டா தாடறது எல்லாமே அந்த மாரி ஆடிருக்கோ நெறையா ரீல்ஸ்ல
ம் அப்லோட் பண்ணிருக்கீங்கள லி ரி ஸ் இல்லா
என்னோட இன்ஸ்டால வந்துட்டு தம்பி தம்பியு நா பண்ண மாரி ஒரு ஒன்னோ ரெண்டோ மட்டு இருக்கு அப்புறல்லா நான் என்னோடதெல்லா பண்ணிருக்கமாட்டே தம்பி இத மட்டும் பண்ணிருப்பே தம்பிது ஒன்னு ரெண்டு மட்டு பண்ணிருப்பே அவங்க அவங்க வந்து ரெகுலரா போடறாங்க எங்க நாத்தனார் வந்து அவுங்க பொண்ணுது பையனது ரெகுலரா போடுவாங்க அவங்க ரீல்ஸ் எடுத்துட்டே இருப்பாங்க அவங்க நாங்க ஃபேமிலியே சேரும் போது மட்டும் நாத்தனரு எங்க கூட சேர்ந்துட்டு எல்லா குரூப்பா ஆடற மாரி மட்டு டேன்ஸ் ப்ப டேன்ஸ் ஆடுவோ அது மட்டு ஸ்டேட்டஸ்ல வைப்போ நாங்க மட்டு பர்சனலா வச்சுக்குவோ எங்கது மட்டு
ம் ஆனால் எனக்கு அது சுத்தமா புடிக்காது நா ரீல்ஸ் எடுக்க மாட்டே சோசியல் மீடியாவில ஆக்டிவா இருக்க மாட்டே
ம் சேரி அப்ப ஆ இ அப்பிடி இல்ல எனக்கு அதாவது எனக்கு ஃப்ரெண் ஃப்ரெண்டு கேங் புடிச்ச அந்த மாரி எனக்கு யாரு செட் ஆகல செட் ஆச்சுன்னா நானு அப்பிடியே ஃபுல்லா இறங்கிருவங்க எனக்கு அந்த மாரி யாரு செட் ஆகல எனக்கு அதுதா பிராப்ளம் பக்கத்துல இருக்கறவங்கல்ல அவுங்க வந்து ஃபேமிலி ஒரியன்டடா அப்பிடியே இதா போயிருவாங்கங்க அவுங்க அந்த மா ஏ அளவுக்கு யாரு இது பண்ண மாட்டாங்க அதனால எனக்கு க் எனக்கு ஃபிரெண்ட் சர்க்கிள் கரெக்டா கெடைக்கல எங்க பக்கத்துல இருக்காங்க எல்லாரு வந்து எப்பிடி சொல்றது என்னோட இதுக்கு வரமாட்டாங்க அந்த மார
அதாவது உங்கள மாரி அவுங்க வந்துட்டு மைண்ட் செட்
ஆ மைண்ட் செட் உள்ளகள ஆமா அம்மா அம்மா அம்மா அம்மா டேன்ஸ் ஆடர ஒவ்வொருத்தவங்களுக்கு விருப்பம் இருக்காது நாம ஆமா நா போ எப்பவுமே கொஞ்சோ டிஃப்ரெண் ப்பாங்க எல்லாத்துலியு எல்லா விஷியத்தலயு டிரெஸ்லந்து மேக்கப் சென்ஸ்ல இந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் தாங்க
நா வந்துட்டு எப்பிடி சொன்ன வில்லேஜ் சைடு இருக்கிறதுனால நா மேக்கப்பில அதிகமாக போட மாட்டே ஏன்னா நா போட்டா நம்மள மட்டும் கொஞ்சோ வினோதமா ப்பாங்க அப்ப கொஞ்சம் ஒரு மாரி ரொம்ப ஷைய்யா இருக்கும் அச்சோ இதை ஏன்டா போட்டுட்டு வந்தோம் அப்படின்னு என்னை ஃபீல் பண்ற வரைக்கும் பாப்பாங்க
ஒரு ட்வெல்த்து பி காம் முடிக்கிற வரைக்கும் கூட போ எப்ப நான் பெங்களூர் போனேனோ அப்போ வந்து ட்டு எம் பி ஏ ஜாயின் பண்ணனோ அப்போ ஃபர்ஸ்ட் இயர் இங்கதான் இருந்தேன் ஆக்சுவலி தமிழ்நாட்டுல தான் இருந்தேன் அப்ப கூட எனக்கு மேக்கப் சென்ஸ் ப்ரெண்ட்ஸ் எல்லாம் எம் பி ஏ ஜாயின் பண்ணும் போது அவுங்க எல்லாம் போட்டு வருவாங்க அப்போ கூட எனக்கு மேக்கப் சென்ஸ் இல்ல அப்ப எப்போ பெங்களூர் போனேனோ அதுப்புறம் எங்க சித் தி பொண்ணும் பியூட்டிஷியன் முடிச்சிருந்தாலா நீ ஏன் இப்படி ஓ இப்படி போகுமபோது காலேஜ் போற மாதிரியே போற எம் பி ஏ அது பெங்களூர்ல படிக்கிற பெங்களூர்ல படிக்கிற பொண்ணு மாதிரியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போட ஆரம்பிச்சேங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே மை போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அதுவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மையை ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்புறம் மைனா காஜல் தான் நார்மலா போடுறதுதான் போட்டுட்டேன் பட் அதுவே தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்புறம் இப்பெல்லாம் வந்துட்டு அப்டியே ஃபுல்லா இதுலேயே இதாயிட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் தாகி ஸ்கின் ஸ்கின் மாரி வந்து ஆரம்பிச்சிச்சா சோ சீரம்ல இருந்து மாயஸ்சுரைசரு சன்ஸ்கிரீம்மு லிப்ஸ்டிக் இது ஐ ஐ ஷாடோ லைஃப் பண்ண மாட்டன் மெய்னா வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் லிப்ஸ்டிக் லைட் டா யூஸ் பண்ணிக்குவேன் பிங்க் லிப் கலர்லேதான் இருக்கும் அப்புறம் வந்து
ஆக்சுவலி நான் இப்போ யூஸ் பண்றேன் என்னன்னா
ஆ
நெறைய யூஸ் பண்ணேன் ம்
இது மட்டும்தான் என்னோட மேக்கப் அவ்வளோதான் குளோஸ் பண்ணிருவ இதுவே பங்க்ஷன் போறதா இருந்தா ஏய் இல்ல இது மேக் ஓகே இல்ல ஆக்சுவலி இது டெய்லி மெயின்டெனன்ஸ் வந்துட்டு இந்த சீரம் கம்பல்சரி மாயஸ்சுரைசர் சன்ஸ்கிரீன்னு இது லை தின்னிங்னா சம் திங் ரெட் கலர்ல இப்போ வந்திருக்கு இப்போ
ஆ பட் அது இதையும் யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு மாய்சுரைசர் நல்ல ஒரு சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணீங்கனாலே ஸ்கின் நல்ல மெயின்டென் ஆகும்
டியும் இதாயிட்டு தான் இருக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த மாரி தான் ஃபர்ஸ்ட்டு சன்ஸ்கீரிம் மட்டும் எடுக்க ஆரம்பிச்ச அப்புறம் மறுபடியும் வந்து ட்டு மாஸ்ரைசரே தொடாம இருந்தேன் அப்றோம் இல்ல சாகி ஆகுது ஸ்கின்னு எனக்கு தேர்ட்டி எயிட் இயர்ஸ் பேய்ச்சு ஷைனி ஆகுது ஸ்கின்னு வெயிட் லாஸ் பண்ணேல ஒன் நாட் ஃபோர் எப்டி இந்தேன் எப்டி கொழ்க் முழுக்குன்னு அப்டியே ஸ்கின்னு கெட்டியா அப்டி இருந்துச்சு அப்டியே சிக்ஸ்டி ஃபோர் வரும்போது எப்படி இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும் பட் அது என்னால பண்ண முடியல வாக்கிங் போகணும் கொஞ்சமா தான் போவேன் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கோணும் ஏதாவது அப்புறம் சன்ஸ்கிரீன் ஆக் இதாவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் சீரம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன் அப்புறம் சீரமும் சன்ஸ்கரீன் மட்டும் யூஸ் பண்ணேன்
நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன் ட்ரை பண்வீங்களா
சொல்லுங்க
நல்லா ஸ்கின்னுக்கு ஒரு மசாஜ் குடுங்க டெய்லியுமே அது ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு
ஓகே ஓகே
நான் மசாஜ் பொசிஷன்ஸ் எலாம் சொல்றேன் கண்ணுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஃபிங்கர் வச்சு அப்படி பொறுமையா இழுத்து அப்படியே கொஞ்சம்
கீழ இழுக்கோனுமா மேல மேல இது பண்ணி உடோணுமா
ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்ணு கண்ணு இருக்குல கண்ணுக்கு அடில இருக்குற ஸ்கின் ரொம்ப இதா இருக்கு க்குல அத பொறுமையா அப் அப்டியே கா கண்ல இருந்து அந்த நோஸ்ல இருந்து அதாவது நம்ம காது வரைக்கும்
ம் ம் ம்
மேல இழுத்து விடுங்க அப்புறோ வந்துட்டு கண்ணத்துல அப்டி கை வெச்சுட்டு அப்டியே போற மாரி அத கொஞ்சோ டைட்டன் பண்ற மாதிரி காது வரைக்கு அப்டி இழுத்துடுங்க அப்புறோ பொறுமையா ஜாலைன் வரைக் கோ கைய வெச்சு அப்டியே இழுத்து உடுங் அப்டியே பண்ணிட்டே இருக்குறப்ப ஸ்கின் நல்லா ஒரு ஸ்டெக்சர்க்கு வரு நல்லா ஒரு மசாஜ் கெடைக்கு அதுக்கு அதுக்கப்புறோ வந்துட்டு வாய வந்துட்டு கொஞ்சோ முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாலைன ஃபஸ்ட்டு கொஞ்சோ முன்னாடி கொண்டு வந்துட்டு அப்புறோ பின்னாடி கொண்டு போங்க அப்புறோ நெத்தி எல்லாம் மேல கொஞ்சோ டோன் பண்ணி விடுங்க அந்த மாரி பண்றப்போ கொஞ்சோ ஸ்கின் வந்து டைட் ஆகு மசாஜ் பண்ற ப
ஓ ஓகே ஓகே ஓகே இல்ல இல்ல இல்ல ட்ரை பண்ற கண்டிப்பா ட்ரை பண்ற ட்ரை பண்ற
அப்போ ஒரு மாதிரிக்கு
இப்ப அந்த சீரமே யூஸ் பண்ணிட்டு மறுவுடியு கூட மறுவுடி நா ட்ரை பண்ணாலு காலைல பேஸ் வாஷ் பண்ணிட்டு பாக்கும் போது அப்புடியே சாகியே இருக்குற மாரிதா இருக்கு என்ன பண்றதுனே எனக்கே தெர்ல மறுவுடியு சீரம்ம மாத்தலாமா அப்டின் சொல்லி யோ
சீரம் போடுறதுனால ஸ்கின் டைட் ஆகும்னு உங்களுக்கு யாரு சொன்னது
டாக்டர் எல்லா அதுதாங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க ஏக்சுவலி என் டாக்டர் ஏக்சுவலி நா ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் எல்லா சொல்ல நா யூடியூப்ல மத்த இதுலல்லா சோர்ச் பண்றதுல இருந்து துதா நா ஆக்க அந்த இதெல்லா யூஸ் ப ஆமா டாக் டாக்டர் கிட்ட போய்தா வெயிட் லாஸ் பண்ண ஆப்ரேஷன்
ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்களா வெயிட் லாஸ்க்கா
ஆமா ஃபாட்டி சுப் ஃபாட்டி ஃபை கேஜி சும்மாவா ஃபாட்டி ஃபை கேஜி எப்டிங்கங்க கொறையு அப்புடி
சேரி சேரி ஏக்சுவலி நால்லா ஃபுட் நா இப்ப வெயிட் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நா சிக்ஸ்டி கேஜி இருக்க இப்போ
சிக்ஸ்டி கேஜி தாங்க நானு அதாங்க இருக்க இப்ப பிஃப்டி நைன் சிக்ஸ்டி தாங்க இருக்க என்னோடது ஒன் நாட் போர்ல இருந்து சிக்ஸ்டி பிஃப்டி நைன் சிக்ஸ்டி அதுவே வெயிட்டுங்குறீங்க எனக்கு எப் ப்ப எங்க வீட்டுக்காரு ஃபஸ் த்து அவ்ளோ குண்டா இருந்த இப்போ கொஞ் சும்மாவாவது ஒடம்பு வரக் கூடாதோ ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வாவது வாடி என்னடி இப்டி ஆயிட்ருக்க அப்டின் சொல்லி திட்ராங்க அதனால் தா அதனால்தா இன்னல்ல எனக்கு ஸ்கே சாகி ஆகுது எக்ஸைஸே என்னால பண்ண முடில பண்ணனுன் நெனப்பே ஒரு ஐ யா
சேரி சேரி ஒன்னு சொல்லட்டுமா குண்டா இருக்குறவுங்க குண்டா
அ அப்டிதா எந்த எல்லாரு அப்டிதா சொல்வாங்க எங்க மாமனார் நீ எதுக்குமா இல்ல இது பண்ண ஆப்ரேஷன் பண்ண நீ அப்பவே நல்லா தானே இருந்த அப்டின் சொல்லி சொல்லுவாங்க ஆனா எனக்கு தா தெரியு என்னோட கஷ்ட எனக்குதா தெரியு ஒக்காந்தா எந்திரிக்க முடியாது எந்திரிச்சா
இப்ப ஓகேவா இருக்கீங்ளா
ஆ இப்ப வந்துட்டு நா அப்ப வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சு கொஞ்ச வீக் ஆயிட்டே ஆக்சுவலி எல்லா ஸ்டென்த்து போயிருச்சு டாக்
அச்சோ நீங்க ரொம்ப அவசரபட்டு ஆப்ரேஷன் பண்ணிடீங்கன் நெனக்கிறே ஆக்சுவலி நீங்க ஃபுட்லயே வெயிட் லாஸ் பண்ணிர்க்லா
நா அது எல்லா ட்ரை பண்ணிட்டமா கலர்ஸ்கு போயிரு க்க ஃபுட்ல டயட் எல்லா எ ங்க இங்கலா போய் ஃபலோ பண்ணிரு அதெல்லா பண்ணி ட்டுதா டாக்டரு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாதுக்கு மின்னாடியு ஃபுட் டயட்டு குடுத்துட்டுதா டயட்டல்லா ட்ரை பண்ணீட்டு தா ஒன் மன்த்து டயட்டல்லா ட்ரை பண்ணிட்டு தா ஆகா துங்குற பச்சத்துக்கு மட்டுந் தா ஆப்ரேஷன் போனோ எல்லாமே முடுஞ்சு எல்லாமே லாஸ்ட் ஸ்டேஜ்லதா ஆப்ரேஷன்து போனோ
ம் ம் செரி ஃபீல் பண்ணாதீங்க சரியாயிரு
அஹஹ இல்ல எனக்கு இப்ப அதுதா ஸாகி ஸ்கின் ஆகுதா எனக்கு அது தா ரொம்ப எனக்கு இப்பவு நா தொட்டு பாத்தனா எனக்கு ஒரு மாரியா தா இருக்குது எனக்கு அதுவே வருத்தமா இருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் எல்லா நா அதுலா யூஸே பண்ண மாட்டே எ வீட்டுக்கார என கல்யாண முச்சி எட்டு வருஷ ஆச்சி நீ எப் புடியெல்லா வாங்குனதே ஏ ஆஹ சைக்கிள் ஓட்டுவே பட் இப்ப ஓட்றதில்ல என்னனா கட வரைக்கு அழுத்திட்டு போயிர்றே கடைலந்து மறுப்டியு ரிட்டன் வரும்போது பண்ண முடிறதுல்ல பைய சைக்கிள் தா ஓட்றே ஓட்டு னே ஒரு கொஞ்ச இதா பைய சைக்கிள் தா ஓட்டுனே அப்றோ ஓட்ட முடியில
நீங்க ரொம்ப ஷாட்டா இருப்பீங்ளா என்ன
இல்ல மீடியம் ரொம்ப ஷாட்
உம் உம் ஏன்னா நா சொல்ற மாரி மசாஜ் பண்ணுங்க சைக்கிள் ஓட்டுங்க அப்றோ முடிஞ்சா கொஞ்சோ வீட்டுக்கு குள்ளேயே நடந்து பாருங்க
ஓகே
சும்மா சும்மா தூங்குவோல
ஆமா தூங்கவள மாட்டே நானு தூங்கவே மாட்டே சும்மாதா படுத்திருப்பே சும்மா படுத்திருப்பே தூங்கவே மாட்டே ஆமா போண்டாண்டு போ கரேட்டு ஆமா
சும்மா வீட்டுக்குள்ள அப்டியே நடந்துட்டே இருங்க கொஞ்சோ நா தனியா வாக்கிங் போறதுக்கு நாளா அப்டிதா பண்ணிட்டு இருக்கே இப்போதைக்கு
செரி செரி செரி
பண்ணது ரொம்ப வெயிட் போட்டுட்டே
ஓ அப்டியா செரி செரி சேரி
நா அதுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சே நடந்துட்டே இருப்பே அந்த மாரி பண்ணுவே அப்றோ சாப்றது பீ சி ஓ டி வேற வந்துருச்சு அது அதுக்கே வெயிட் போடும்ல
ஆமா ஆமா ஆமா ஆமா
அது லைட்டா இருக்குன்னு சொன்னாங்க அதனால வெயிட்டு போடுது அதுவே எனக்கு பயமா இருக்கு அதுக்காகவே நானு நடந்துட்டே இருப்பே நானு டயட் தா இருந்துகிட்டு இருக்கே நல்ல ரிசல்ட் வந்தா நானு சொல்றே நீங்களு ட்ரை பண்ணுங்க
சேரி ஓகே ஓகே ஓகே ஓகே
ரொம்ப எப்டி சொல்ல சப்பாத்தி அந்த மாரி ரொம்ப ஹாடா இருக்ற புட் எல்லா அதிகமா சாப்டாதீங்க
சப்பாத்தி வந்து சாப்டக் கூடாதா இல்ல நா ஹெல்த்தியா தா கொஞ்சோ இப்போ என் என்னோட டாக்ரூ இல்ல இல்ல ஹெல்த்தியா தா சாப்டும்னு சொல்லியிருக்காங்க எங்க டாக்டர் நானு ஹெல்தியா மட்டும்தா இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கே அது எல்லாம் ப்ராப்ளம் இல்ல அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் இந்த மாரி இப்ப அதெல்லா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல ஆமா ஆமா